ஹலோ
வணக்கம்
நல்லா இருக்கீங்களா மா
நல்லா இருக்குறேன் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கோம்மா நன்றிங்கம்மா வீட்டுல இருக்கிறவங்கல்லாம் நல்லா இருக்காங்களாமா
எல்லாரும் நல்லா இருக்கறாங்க உங்க வீட்டுல எல்லாரும்
மகிழ்ச்சி மேம் இங்கையும் நம்ம வீடலயும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்கம்மா நன்றிங்கம்மா அலுவலக வேலையெல்லாம் எப்படியமா போயிட்டு இருக்கு
பரவால்ல உங்களுடைய அலுவலக வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு
இங்கே நா இங்கே எல்லா வேலைகளுமே சிறப்பாக போயட்டுருக்குங்கம்மா அந்த இறைவனோட அருளால நன்றிங்கம்மா
சேரி சேரி எனக்கு வந்து நீங்க அதான் திருக்குறள் பத்தி நீங்க சொல்லிட்டு சொன்னீங்க அது வந்து இந்தியாவுடைய சிறப்புகள பத்தி பேசும்போது திருக்குறள் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க அது வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றீங்களா
கண்டிப்பாக கண்டிப்பாக மா மிகவும் ஒரு சிறப்பான தலைப்பு தான் ஏன்னா திருக்குறள பத்தி நம்ம அனைவருமே வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அது வந்து அதோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னாலே ரொம்ப பெருமைமிக்க ஒரு நூல் அது திருக்குறள்ன்ற நூல் அத எழுதினவரு வந்து நம்ம பெருமகன் இது திருவள்ளுவர் அவர்கள் தான் திருவள்ளுவரை பத்தி நம்ம பேசணும்னா சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தமிழ் புலவர் அவர அவர வந்து நம்ம பாரட் நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லறது ஒரு அற்புதமான ஒரு புதையல்ன்னு கூட நம்ம சொல்லலாம்
ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர வெச்சி நம்ம வந்து காலத்த வந்து இரண்டா பிரிச்சிருக்காங்க அந்த காலத்துலயே பாத்தினா திருவள்ளுவருக்கு முன் தில்லு திருவள்ளுவருக்கு பின் அப்படின்னு அவர வெச்சே நம்ம காலத்து பிரிக்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த அளவுக்கு சிறப் சிறப்பான ஒரு மனிதரா வந்து வாழ்ந்திருக்காரு அந்த காலத்துலயே
அவர் வந்து நம்ம இந்திய நாட்ட சேந்தவர் அதுலயு குறிப்பாக நம்ம தமிழ் மொழியை ஆ பூர்வீகமாக கொண்டு பேசக்கூடிய புலவர் அப்படி என்று இருக்கற பட்சத்துல அது நமக்கு தமிழ் மொழிக்கு ஒரு கிடைச்ச பெரிய அங்கீகாரமு ஒரு சிறப்பான விஷயமு ஆகு ஆ காலத்த பிரிக் கிற அளவுக்கு பாத்திங்கன்னா நம்ம கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ வெச்சி தா பிரிச்சகருக்காங்க
இயேசு கிறிஸ்துக்கு முன் இயேசு கிறிஸ்துக்கு பின் அப்டின்னு அவரு அடுத்து காலத்த பிரி பிரிச்சிருக்காங்க அப்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர வெச்சி தா பிரிச்சிருக்காங்க அந்த வகையில வந்து ஒரு சிறப்பான ஒரு
தமிழ் புலவர்
அமைப்ப வந்து நம்ம பெற்றிருக்கோ நம்ம இந்திய நாட்ல அவரு எழுதுன திருக்குறள பாத்தீங்கனாலே வந்து உலக பொது மறை அப்டின்னு தா நம்ம சொல்லுவோ ஏன்னா வந்து உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்குமே வந்து இது பொருந்த கூடியது அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இனத்த சார்ந்தம குறிப்பிட்ட ஒரு இனத்த சார்ந்திருக்காது ஒரு மொழிய சார்ந்திருக்காது அதே மாரி ஒரு கலாச்சாரத்த சார்ந்திருக்காது அது வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுமான ஒரு நூல் அந்த நூல்ல வந்து குறிப்பிட்டு இருக்க ஒவ்வொரு கருத்துக்களுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நன்மை தரக்கூடியது நம்ம வாழ்க்கைய எப்புடி நடத்தணு நல்ல நெறிகள பின்படுத்தணு நல்ல பழக்க வழக்கங்கள நம்ம கடைபிடிக்கணு எப்புடி வந்து நம்ம வந்து பெற்றோகள வந்து மதிக்கணு பெரியவர்க எப்டி மதிக்கணு எப்புடி வந்து நம்ம நன்மைகள் வந்து பல பேருக்கு நம்ம செய்யணு இந்த மாரி பல கருத்துக்கள வந்து முன்னுருத்தி கூறப்பட்ட ஒரு நூல் அது வந்து உலக நாடுகள் பல நாடுகளு அந்த திருக்குறள பத் சுத்தி அறிஞ்சி அதோட பெருமைகள வந்து தன்னோட நாட்டு மக்களுக்குமே வந்து அத எடுத்து செல்லணு அப்டின்னு ஒரு ஒரு முன்னோடியா இருந்து அத வந்து நறைய மொழிபெயர்ப்பு பண்ற செயல்ல வந்து இப்ப ஈடுபடுத்து பட்டுட்ருக்காங்க அத பாத்தீங்கன்னா மொத மொதல்ல அத யாரு மொழிபெயர்த்தாங்கன் பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கிலத்துல ஜி யு போப் அப்டின்னு ஒரு அறிஞர் இருக்காரு அவருதா முதல் முதல்ல வந்து ஆங்கிலத்துல வந்து மொயி மொழிபெயர்ப்பு செஞ்சு ஒரு அறிஞர் அத அவர தொடர்ந்து இப்ப பல அறிஞர்கள் வந்து பல மொழிகள வந்து இப்போ அந்த திருக்குறள வந்து மொழிபெயர்த்து பண்ணிட்ருக்காங்க ஆமாங்கமா
உங்களுக்கு எதாவ்து திருக்குறள பத்தி எதா தெரிஞ்ச கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கோங்க நம்ம
கண்டிப்பா கண்டிப்பா அதுதா இப்போ நம்ம வந்து இந்தியாவின் சிறப்புகள பத்தி பேசனோ இந்தியாவின் சிறப்புகள் அப்டின் சொல்றப்போ வந்து நம்ம திருக்குறள பத்தி பேசாம இருக் இருக்க முடியாது எனா அதுல அவ்வளவு ஒரு விஷயங்கள் அடங்கி இருக்கு ஆ ஒரு சின்ன ஒரு சின்ன பையன்ல இருந்து ஒரு பெரிய மனிதர்கள் வரிக்கு பின்பற்ற வேண்டிய நெறைய விஷயங்கள்ல வந்து திருக்குறள் வந்து உள்ளடக்கி வெச்சிருக்கு அப்டின் நம்ம சொல்லா திருக்குறள்ல பயன்படுத் திருவள்ளுவர் திருவள்ளுவரால பயன்படுத்த அதாவ்து அவர் பயன்படுத்தாத எழுத்து என்ன இருக்குன் தெரியுமா திருக்குறள்ல
திருக்குறள்ல சொல்லுங்கம்மா தெரிஞ்சிக்கிறோ
ஔ வந்து அவர் பயன்படுத்தாத எழுத்து
நல்ல நல்ல ஒரு தகவல்மா
செரிங்களா அதுல வந்து ஆ மத்த எல்லா உயிரெழுத்துக்களையுமே அவர் வந்து பயன்படுத்திருக்கறாரு முதல்ல வந்து ஆல ஆல இருந்துதா ஆரம்பிச்சிருக்கறாரு அதாவது அ அந்த அவரு எழுதுன முதல் அவர் மொத்தோ வந்து திருக்குறள்ல ஆயிரத் தி முன்னுத்தி முப்பது திருக்குறள் எழுதி இருக்கறரு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஒரு ஒரு அதிகாரத்திலையு பத் து குறட்கள் பத்து குறள்கள் அதனால ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குற்கள் அதுல மூன்று பாலா பிரிச்சு காமத்து பால் அறத்து பால் இன்பத்து பால் அப்டின் சொல்லி மூணா பிரிச்சி எழுதிருக்றாரு இப்போ என்ன அப்டின்னா வந்து இதுல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையு அவரு எழுதுறதுக்கு முன்னா எழுத்து ஆரம்பிக்கும்பொழுது முதல் திருக்குறளே வந்து அகர முகர எழுத் எழுத் எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்டின்ற ஒரு திருக்குறள்தா என்ன அப்டின்னா வந்து அந்த திருக்குறள்தா வந்து அதுல அது மூலமா அவர் என்ன சொல்ல போறாரு மக்களுக்கு என்ன விஷயோ சொல்ல போற சொல்ல வராரு அப்டின்னா வந்து ஆ அப்டின்றது அகரம் அதாவது தமிழ் எழுதுக்களுடைய தமிழ் எழுத்துக்களுடைய முதல் வார்த்தை முதல் வார்த்தை வந்து ஆ லத தொடங்குது அதனால அவருமே அப்டி த தமிழ்ல தொடங்குற முதல் வார்த்தையிலருந்து அவருடைய உரையையுமே ஆரம்பிச்சிருக்கிறாரு அ அதாவது எப் இன்னா சொல்றது தெய்வம் எல்லாத்துக்குமே முதற் முதல் வந்து தெய்வம்தா அப்டின் சொல்றாரு அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சின்னதா இருந்தாலு செரி பெரியதா இருந்தாலு செரி நம்ம வந் து கடவுள வணங்கி தொழுதுவிட்டு கடவுளே உங்களுடைய அ அது உங்களுடைய கிருபையினால் நா இந்த இந்த அ செயல வந்து தொடங்க இருக்கிறே நா இந்த செயல நல்லபடியா செய்றதுக்கு நா வந்து எந்த இடையூறு தடங்கள் இல்லாம நல்லபடியா செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு உங்க அருள தாங்க அப்டின் சொல்லி கடவுள் கிட்ட வேண்டிட்டு நம்மளுடைய நம்மளுடைய வேலய வந்து ஆரம்பிச்சோ அப்டின்னா நல்லாருக்கு அததா வந்து அந்த அதனால நம்ம எந்த ஒரு செயல செய்யறதுக்கு முன்னா டியு கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கணு அப்டின்றத உணர்த்துறதுக்காகதா வந்து க திருக்கு திருவள்ளுவர் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறள தொடங்குறதுக்கு முன்னாடி தொடங்கும் பொழுது முதல் திருக்குறளா வந்து இத எழுதினதுக்கு இதுதா காரணம் அப்டினு நா சொல்லுவே அதாவது அதுதா ‌திருக்குறள் அப்டின்றப்போ இதெல்லாமே இருக்கு ஆ இதுவும் போக வந்து தமிழ் தமிழ் ப இதின் மட்டு கெடையாது நாலடியார் கேள்விப்பட்டுருக்கிறீங்ளா
சொல்லுங்கமா
தமிழ் நூல்கள் அப்டின்றது நெறையா இருக்கு அதுல வந்து நாளடியாருமே ஒரு முக்கியமான நூல்தா அதுல வந்து அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தம்ம திருக்குறள வெச்சு நலடியார வெச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது என்னன் தெரிமா உங்களுக்கு
சொல்லுங்கமா தெரிஞ்சுக்கிறே
ஆலும் வேலும் பள்ளுக்குறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்டின் சொல்லுவாங்க அதாவது ஆலும்னா ஆல மரத்து வேரு வேலும் அப்டின்னா வேப்ப மர்த்து வேரு ஆல மரத்து வேரு வேப்ப மருத்து வேரு இது ரெண்டுத்தையு வெச்சு நம்ம வந்து பல்லு வெளக்குணோ அப்டின்னா நம்ம பல்லுக்கு உறுதி அதே மாதிரி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்டின்னா நால்னா நாலடியார் இரண்டுனா திருக்குறள் இந்த ரெண்டையுநம்ம வந்து நல்லபடியா படிச்சோ அப்டின்னா நம்மளுடைய சொற்கள் வந்து உறுதியாவு ஒரு தன்னம்பிக்கையாவு இருக்கு அப்டின்றதுதா வந்து சொல்ல வராங்க அததா ஆலும் வேலும் பள்ளுக்குறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதின் சொல்லுவாங்க இதுல இருந்தே வந்து நம்ம திருக்குறளுடைய முக்கியத்துவமு நாலடி யாரோட தெரிஞ்சுக்லா எனக்கு வந்து இந்த தலைப்புல எனக்கு ரொம்ப அருமையா திருக்குறள பத்தி நீங்க எளிமியா நெறைய விஷயங்கள் சொன்னீங்க நானுமே வந்து நெறைய விஷ்யங்கள் தெரிஞ்சுகிட்டே நம்ம வந்து இதே மாரி அடுத்த ஒரு நல்ல தலைப்புல நம்ம மீண்டும் பேசலா
கண்டிப்பாமா கண்டிப்பாமா மிக்க மகிழ்ச்சிமா வேறொரு வாய்ப்புல கண்டிப்பா மீண்டு உரையாடலாமா மகிழ்ச்சிமா நன்றிமா வணக்கம் வணக்கம்
நன்றி